ஹலோ ஆ கேக்குது ப்ரோ ஆ நல்லாருக்க ப்ரோ நீங்க எப்டியிருக்கீங்க
நாங்க நல்லாருக்க ப்ரோ சாப்டாச்சா நுடி எப்டிருக்கீங்க ஆமா ஒர்க்லதா ஆமா ப்ரோ சாப்ட்டாச்சி
இப்ப இப்போ என்ன பண்ணிட்டிருக்கீங்க என்ன படிக்கீங்க
படிச்சு முடிச்சாச்சு ப்ரோ
படிச்சு முடிச்சாச்சா
ஆமா படிச்சது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தா ப்ரோ படிச்சதெல்லா போது படுச்சு படுச்சு முடிச்சாச்சு ஆமா இனி எவ்ளோதா
ஓ ஆமா வேல எது கெடைச்சுதா இன்டர்யூ அட்டன் பண்ணி
வேலதா ஒன்னு கெடைக்க மாட்டக்கு என்ன செய்ய ஆமா
என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்ப
நா பி கா ம் முடிச்சிருக்க ப்ரோ
பிகாமா
ஆமா மா மா
செரி செரி செரி அது முடிச்ட்டு வேலைக்கு வேற எது ட்ரையு பண்லயா வேல
பண்ணிக்கிட்டே தா இருக்கு
ஆனா எதுவு கெடைக்க மாட்டேக்கா
கெடைக்க மாட்டேக்குது ஆமா
ஏ அதா நாக்ரி இன்னோ என்னென்னமோ ஆஃப் இருக்கே அதுல எதுவு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி பாக்லாமே
எங்க ப்ரோ ஒன்னு கெடைக்க மாட்டக்கே
அ அது போக ஏர்டெல்ல
சொல்ற ஆ
ஆ இன்னொன் ஏதோ இருவத்தஞ்சாயிரோ சம்பளத்ல ஏர்டெல்ல அன்னிக் எனக் கால் பண்ணாங்க
அப்டியா பரவால்லியே அப்போ ஏதா சொல்லுங்களே ஏதாச்சிருந்துச்சுன்னா
அது மெனி ஜாப்ஸ்ன்னு ஒரு ப்ளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்கு
அப்டியா மெனி ஜாப்ஸா
ஆ மெனி ஜாப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள போய் டு நம்ளோட டீட்டெய்ல்ஸ் எல்லா ஃபில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஆ ப பத்தாயிருவாலேந்து வேல இருக்கு நம்மோ நம்ளோட இ ரெசிம வெச்சி வேல அன்னிக்கி சும்மா நா கூப்ட்டே நா காலேஜி பீ டெக் தா படி சிட்ருக்கே ஃபைனல் இயரு
சேர் சேர் செரி
நா அந்தாள செரி சும்மா அப்ளை பண்ணி உடுமேன்ட்டு அப்ளை பண்ணி உட்டே மெனி ஜாப்ஸ்ல பாத்தா டக்குனு திடீன்ட்டு காலேஜுல இருக்கம்போது கால் பண்ணாங்க இந்த மாரி ஏர் டெல் கம்பென்லேந்து கால் பண்றோ உங்ககிட்ட ஒரு டூ வீலருந்தா போது அ நீங்க வந்து நீங்க இருக்குற லொக் கேஷன் பக்கத்துல ஏர்டெல்லோட மோடம் யாரு யாரு உங்களுக்குச் சொல்றாங்ளோ அவ்ங்க வீட்ல போய்ட்டு அத மாட்டி விட்டுட்டு கன மோடம் மட்டு நீங்க ஏர்டெல் மோடம் மட்டு நீங்க கனெக்ட் பண்ற மார் இருக்கு ஒம்போது மணிக்கி வேல நால் மணிக்கி முடிஞ்சிரு உங்களுக்கு டொன்டிஃபை தௌசன் சேலரி வரு அது போக பி எஃப் மட்டு புடிச்சி டொன்டி ஃபோர் ஆர் டொன்டி த்ரீ உங்க கைக்கு வந்து வந்த்ரு அப்டின்ட்டு சொன்னாங்க நீங்க நீங்க காலேஜ முடிஷ் டீங்னா இல்ல இப்ப நா கரன்ட்டா தா பண்ணிட்ருக்க ஃபைனல் இயர்ன்னு எனக்கு முடிய எனக் கு எய்ட் மந்த் ஆகுன்ன செரி முடிஞ்சொன்னே எனக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு அப்டியே ஜாப் ஆப் ஃபர் தரோ அப்டின் மட்டஞ் சொன்னாங்க செரி ஓகே அப்டின் நா சொல்லிட்டு வஸ்டே அய்னால மெனி ஜாப்ஸ்ன்னு இருக்கு அதுல கிட்டத்தட்ட இருவ ஞ்சாயிருவாலேர்ந்து நாப்பது ஐம்பது வரைக்கு நம்பளுக்கு வேல இரு கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் என்னெல்லாமோ வேல இரு க்கு நம்ம அப்ளை பண்ணி விட்டு அவ்ங்க கூப்ட்டா நம்ம லக்கு ஆமா அதனால அந்த மாரியு நறைய வேல இருக்கு
சொ அப்டிதான
ஆ மெனி ஜாப்ஸு
ஓ செர் செ
அதல நம்ம அப்ளை பண்ணி உட்டாலே போது அதுக்கப்றோ லிங்க்டு இன்னு ஒண்ணு இருக்கு லிங்க்டு ஆ அவுங்ளே சே கால் பண்ணிருவாங்க மெனி ஜாப்ஸ்ல அப்ளே பண்ணாலே
ஆ ஆ
நா இது வரைக்கு நால் ஜாப்ஸ்க்கு அப்ளே பண்ண ஒரு நால் கால் வந்துச்சு அதுப்போ நேத்து ஒ ரூ நாப்பதாயிருவாய்க்கு ஒரு சேலரிக்கு அப்ளே பண்ணிவுட்டு இன்னோ கால் எதோ பண்லா அனா அப்ளை பண்ணிருக்கே
லோக்கல்லதா கெடைக்குன்ன
ஆ ஃபுல்லா எல்லா சென்னைனாலு சென்னை அந்த மாரி நம்ளோட இத பொருத்து சென்னை திருச்சி மதுரை எல்லா பக்கமு இருக்கு தமிழ்நாட்ல நம்ம அப்ளே பண்றத பொருத்தி இன்ட்ரீவ் வெப்பாங்க இன்ட்ரீவ் நம்ம ஒரு ஆ கத்துக்குடுவே அந்த மாரி எதா பாசிடிவ்வா சொன்னோம்னா ஒரளவுக்கு உள்ள போயிர்லா
ஒக்கே
ஆமா அந்த மர் நறைய வேல இருக் அ போன்ஸ் எதோ நாக்ரினு ஒரு ஆப் இருக்கு அதுல போய் நம்ம ரெசிம்ம அப்ளை பண்ணம்னா அ எதா நார்மலா ஒரு வேல கெடைக்கு நறைய ஆப்ஸ் இருக்கு
ஓ சேரி ஓக்கே நமக்கு நறைய ஆப்ஸ் இருக்கற்தேதா தெரியமாட்டங்
தெரிய மாட்டேங் யூட்யூப்ப பாத்து எதாவ்த் து கத்துக்கிட்டதா யூட்யூப்ல எதாத் ஜாப்ஸ் கெடக்குன் பாத்தா நறைய ஆப் சொல்வாங்க ஆம்மா அதா இப்ப கவுர்மண்ட் எக்ஸாம் நறைய வருது ரயில்வேக்குலா கிட்டத்தட்ட பதுனென்டு பன்னண்டாயிர பேர் கிட்டத்தட்ட எல்லா வேலையு சேத்து கிட்டத்தட்ட இருவாதாயிரம் பேர் ரைட் பீல்லே வேலைக் எடுக்க நலு
அப்டியா என்ன அது எக்ஸாம் இல்லாமையா
எக்ஸாம் இருக்கு சே சும்மா ஆப்டிட்யூட்னு ஒரு நீங்க ஆப்ட்டிட்யூடடு காலேஜ்ல எப்டியு படிச்சிருப்பீங்க பீக் காம்ல எதுமே படிக்லியா ஆப்டிட்யூட்னு ஆ ஆப்ட் டிட்யூடுதா ரயில்வே எக்ஸாம்ல கேக்காங்க ஆப்டிட்யூடு மட்டு க்ளியர் பண்ணாலே போது அழகா வேல ஒரே ஒரு சிபிடி எக்ஸாம்னு ஒன்னு அத மட்டு க்ளியர் பண்ணம்னா டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் ஒடனே வேல நம்ளுக்கு நா பத்தாயர்வா சம்பளோ
பரவால்லியே
ஆம நறைய இந் இந்த வாட்டி டெக்னீசியன் இந்த வாட்டி ரயில்வேல தா கவுர்மண்ட் ஜாப்ல அதிகமா உள்ள வேலக் கி ஆள் எடுக்காங்க நா எதுமே அப்ளோ பண்ணவிட முடியல நா எல்லாத்துக்குமே டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கினுங்காங்க என்னேத்துக்கு நா ஆட்ஸ் அண் சைன்ஸ் படிச்சிர்ந்தா கூட டிகிரி முடுச்சிருப் ப அழகா அப்ளை பண்ணிருப்பே நா முடிக்காதனால பீடெக் படிச்சட்ருக்கனேல கரட்டா போய்கிட்ருக்கு அதுனால என்னால இப் இப்ப அட்டென் பண்ண முடியல அழகா நீங்க முடுச்ட்டீங்க டிகிரியே வந்துட்டு அழகா நீங்க அப்ளை பண்லா அத வச்சு ஆ கவுர்மண்ட் எக்ஸாம் நீங்க சர்ச்சு பன்னாலே போது அ கவுர்மண்ட் எக்ஸாம் எந்த வாட்டி என்னென்ன வந்துருக்கு ட்ரைனிங் எல்லாமே இப்பதா ரிஸ்ட்டேஷன் ஓப்பன்லதா இருக்கு இன்னு க்ளோஸ் ஆகல இப்போ மொட் நீங்க போய் பண்ண கூட என்னத்யா பண்ட்டு ஓ ரெண்டு வாட்டி கவுர்மண்ட் எக்ஸாம் ட்ரைய ரயில்வே எல்லாமே வந்ட்டு எல்லாத் திக்கு அப்ளோ பன்னிவுட்டு எது கடைக்கோ போயிர வேண்டியதான நம்ளுக்கு நிறைய ஆ நறைய ஜாப்சி ஏன்னா கவுர்மண்ட்லேந்து எல்லா பக்கமும் இப்ப வேகன்சி டெய்லியுமே வந்துகிட்டே இருக்கு நம்ம ப்ளே பண்றத்தா பண்ணி என்ன ஒவ்வொரு ஒரு எக்ஸாம் செலரி அ பாய்ஸ்னா எதோ அம்பது கேல் அ இருவத்தி அஞ்சுருவா அந்த மரிதா எக்ஸாம் ஃபீஸுமே ரீஸ்டர் பண்றதுக்கு நம்ளே நாலு ஆன்லைன்ல பண்ணலா இல்ல ப்ளேஸ் ஸ்டர்ல பண்ணா பண்லா இல்ல யூட்யூப்ல பாத்துட்டு நம்மளா சிஸ்டம்ல பண்ணிட வேண்டியதா
பண்ணைலான நம்மதா முயற்சி எடுக்கணு அ முயற்சி எடுக்காம இருந்தோம்னா ஒன்னு பெறாது ம்
நையா வருது ஆமா அப்டி இல்னா கூலி வேலக் கிதா போனு வேற வழியே இல்ல இங்க
இன் ஆடியபிள்
போனா கூட ஆயருவா ஆயர்த்தி ஐநூறு சம்ள வருது ஆமா ஆயருபா குடுக்கணு அதுல போய் வேல பாத்துட்டு இல்ல ஆயிர்வா வாங்க வேண்டியதா கொஞ்ச இதான மாரிருக்கு வேலையு பாத்த மாரிருக்கு நம்ப என்ன ஜ டி ல கெடைக்காத சம்பளம் கூட ஒரு நாளைக்கு ஆயிர்வா ஆயிரத்தி எர்நூறுவா வருது காலைல பத்து மணிக் போனா ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்துர்லா
அது மதியோ வேற உணவு இடைவெளி வேற கொடுக்காங்க ஹ
ஆ உணவு இடவேல ஒரு ஒன்ற மண்நேரோ ஒரு ரெண்டு மண்நேரோ வந்துரு மேக்சிமம் ஒன்றமந்நேரோ வந்துரு அது போக சும்மா ரெஸ்டும் போயிட்டு வர அதுபோய்யிட்டுவரன்னு அது ஒரு பத்து நிமிஷ காமண்நேரோ ஓட்டிர் வேண்டியது சீகரெட் அடிக்க அத அடிக்கன்னு அதுல கொஞ்ச உரத்தீரலா அந்த நாள் நம்ளுக்கு அதுல போய் சம்பாதிச்சா கூட அதுலயே சம்பாதிக்கலா இன் ஆடியபிள் இந்த சென்னைல வந்து சுவ்கி ஒரு பைக் இருந்தா போது நூறு ரூபாய்க்கு என்னத்தா பெட்ரோல் போட்டு நம்ம சுகி அந்த மாதிரி ஓட்னா கூட இங்க இருந்து பக்கத்து தெ ல தா விடுது வேண்டியதுக்கே அதுக்கே டக்குனு இரநூத்தம்பதுரூபா கேக்கறா அன்னைக்குலா சும்மா ரொம்ப அர்ஜென்டன்ட்டு இங்க இருந்து பதினாறு கிலோமீட்டருக்கு புக் பண்ண இரநூத்தி ஐம்பது ரூபா தா அதே பதினாறு கிலோமீட்டர் பக்கத்துல நாலு கிலோமீட்டரு புக் பண்ற அதே இருநூத்தி நாப்பது தா அப்போ நூத்தி நாற்பதுல நூர்ருவா தா அந்த கம்பெனிக்கு போக போகுது பேலன்ஸ் இருக்க நூத்தி நாற்பது நம்ளுக்கு தா அப்ப அந்த மாரி டெய்லி ஒரு பத் து பே எப்டியு இருவது பேர் முப்பது பேர் புக் பண்ணிருவாங்க ஒரு நாளைக்கு
உம் உம் உம்
அப்போ என்ன தோவது நம்ம வண்டிக்கு இருநூறுர்வா முன்னூர்பா பெட்ரோல் போட்டு கம்பனிகார ஐநூறு ரூபா கொடுத்தால பேலன்ஸ் இருக்க அற்நூறு ரூபா எண்ணூறு நம்ளுக்கு வந்துடு
உம் உம்
அது போக காலங்காத்தால யாரு புக் பண்ணா நம்ம வாங்கறதா சிவ்ட்டு ஏனா காலங்காத் தால நம்ம என்னதா இப்போ ஊர்ல இருந்து நெறைய பேர் வருவாங்க நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி எல்லா பக்கத்துல இருந்து அப்ப அந்த மாரி வந்து இங்க இறங்கி ஏதாவது காரு பைக்ன்னு எத புக் பண்ணாலு ஆ அந்த ஆப்பல போட்டிருக்கது எண்ணூறு ரூவா தான் அந்த இடத்துக்குனா ஆயிரத்தி இரநூறு ரூவா ஆகு அவ்வள தூரபோனு காலங்காத்தால உங்களுக்கானு நிக்கே நானூறு ரூபா ஆவுன்ட்டு எவ்வளு குடுக்கதா செய்வா யாரு தரமாட்டே அப்டிங்க மாட்டா கண்டிப்பா நானூறுவா கூடஆகும்வா கூடுத்துடுவ அப்ப காலேய நூறுபா சம்பாச்ச மாதிரியாச்சு
கண்டிப்பா
அதுக்கப்றோம் ரெண்டு ரெண்டு டிரிப்பு மூனு டரிப்புன்னு காரு எல்லா இதுனு எடுத்துட்டோம்னா வேல முடிஞ்சுது அப்டியே உக்காந்துடுலாந்தா வீட்டுக்கு போய்
ஆமா ஃபுல்லாவே இப்ப ஆன்லைன் தான இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க
ஆமா எல்லா காரு பைக்கு எல்லாமே சுவுங்க்கி எல்லாமே ஆ லைன் தா இப்போ அங்க போய்ட்டு நம்ம பண்றதா ஆமா போயிட்டே சம்பாதிக்ன்னா அக்கா சம்பாதிச் ஒரு மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா எடுத்துக்கலா பைக் ஆமா சாப்பாட்டு நெறைய பேரு புக் பண்ணுவாங்க அது போய் குடுக்கலா அதுக்கப்றோ பைக் ரேபிடோ எல்லாம் புக் பண்ணுவாங்க ராபிடோ எல்லா டக்கு டக்குன்னு கண்ண ஒரு ட்ரிப் ப்பு முடிக்கம் போதே நெறைய கால் வந்துட்டு இல்ல ப பண்ணி நம்ம அப்பதா டிரிப்ப முடிச்சி டிரிப் ப்ப அதுக்குள்ள வேற வண்டி புக் ஆயிரும்
ம்
அந்தால போயிட்டு எல்லா எடமே தெரியாட்டாலு கூகுள் மேப்ப போட்டா லொகேஷன் காட்ட போது
அவ்ள தா ஃல்லாவே மேப்பு தா எப்மே எல்லாமே ஆன்லைன்ல மேப் தான போட்ருக்
ஆன்லைன் தா ஆன்லைன்ல என்ன மேப்பு காட்டுதோ அதுக்குதா நம்ம துட்டு வாங்க போறோ அதும் போக்க ஆனா சென்னைல இருக்கவங்க இதோட்டி ஈசியா சம்பாதிப்பாங்க அவன் துட் ஆ என்ன தா ஒரு லொக்கேசன் போட்டாலு இவனுக்கு அந்த சாட் கட்டு வேற எப்டியு போனா டக்குன்னு முடிச்சிட்லா போய் விட்ருலான்னு இனுக்கு அந்த சாட்கட் தெரிஞ்சா போய் வுட்டுட்டு பெட்ரோலு மிச்ச மாரி ஆனேச்சு அவனுக்கு டக்குன காசு வாங்குன மாரி ஆச்சு ஆமா அந்த மாரி இப்ப எவ்ளவோ இருக்கு நம்ம சம்பாதிக்கனு சம்பாச்சி என்ன நாப்பதாயிவா என்ன ஐம்பதாரூவா வரைக்கு சம்பாச்சிக்லா
சம்பாதிக்லா ம்
நம்ம நம்ம எல்லா நம்மானு போய் இருக்குறதா வேல பாக்குறதா ஐ டிக்கு போனாலு மொத நாலு வருஷோ எல்லா நாலாயிரூவாய்க்கு தா நாலு இஷ்டதுக்கு தா வருஷத்துக்கு போறா நம்ம வீட்ல இருந்துட்டு அவனோட கூட வாங்கிற்லா அதனால அதெல்லா பிரெச்சனயே இல்ல உள்ள போனா போது நம்ளுக்கு வேல என்ன டெய்லி கூலி கெடச்சாலுந்தா போதுமே வீட்டு டெய்லி ரன் பண்ணதுக்கு ஆனா ஓடிருமே
கண்டிப்பா
இந்த சென்னை வந்து நீங்க ஒரு பைக்க எடுத்துட்டு ஏதா ரூம்ம குட்டியா ரூம்ம பாத்துட்டு நீங்க ஓட்னா ஒங்க வேல பேய்ரும் ஆமா இல்ல ஏதா எலக்ட்ரிக்ஸனு எவ்ளோ வேல இருக்கு நம்ம தேடுனா கெடக்குறதுதா எல்லாமே
ஆமா இல்ல கஸ்டமர்ட்ட பேசறதே இல்ல ஏதாவ து ஒரு பினான்சி இங்க போய் அத குடுக்கணு அது மாரி வட் டிக்கு விட்றதா இருந்தா கூட சம்பாரிச்சி போய்ர்லா ஆமா பிரெச்சனயே இல்ல நமக் சம்பாதிக்குனா ஈ சியா அடிச்சு வுட்டு ஓடிர்லா காசு தான காசு இருந்தா போதும்ல நம்மளுக்குதா
ஆமா
ம் ஏ வேற ஏது டிகிரி இன்னொரு டிகிரி போட்ருந்தா கூட ஏதாது ஒரு காலேஜ்ல ஏதா ஒரு ஸ்டாஃப்பு சும்மா என்னத்தயாது ஸ்டாஃப் ப்பனாலு ஆயிர்க்லாமே
அது நம்ம இன்னு செட்டாகல
ம் ஏனா அது முடிச்சுட்டு வேற ஏதா இன்னு ஒரே ஒரு டிகிரி பேருக்கு போட்ருந்தா கூட அந்தால அத முடிச்சுட்டு பேய்ர்லா கெடச்சிதுனா நம்ம லக்கு தான
லக்கு தா ம் ம் கெடக்கு மாட்டக் கேப்போ அ காம்படிஷன்ஸ் நெறையா வந்துருச்சு
காம்படிஷனு வந்துருக்கு நம்ம அலையறதா வேற வழியே இல்ல
வேல ஆமா நம்மதா அலையனு கெடந்து
ஆமா அதுக்காக கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா இருக்கணு அப்டி இருந்தா போது கேஸ் தெரிஞ்சா போது இங்லீஷ் பேச தெரிஞ்சா போது உள்ள போய்ர்லா
ஓஹோ ஆமா
ஆமா ஏனா இப்போ எல்லா பக்கமு இங்கிலீஷே வன்ட்டு ஏ ஊர்ல இப்போ வில்லேஜு கிராமத்துல இருக்கவே கூட இப்ப இங்லீஷ்ல உக்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க
பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா நல்லா டெவலப்பு
ஆமா அதுக்கு தக்கன எல்லாமு மாறிக்கிட்டே இருக்கு டெவலப் ஆகு வந்துக்கிட்டே இருக்கு இன்னு நீங்க ஏதாது இன்னு ஒரு டிகிரி படிச்சாச்சுனா சேரு சேல்ஸ் அந்த மாரி எல்லாமே கத்துக்கிடலா அத வச்சு நம்ம வேலைக்கு ஓடிர்லா எப்டி இந்த வருஷோந்தா முடிச்சீங்களா முடிச்சு நாளா ஆயிட்டா வருஷோ
முடிச்சு வருஷோ ஆய்ட்டு ப்ரோ பதினெட்லே முடிச்சுட்ட
ஓ பதினெட்லே முஞ்சுட்டு அதுக்கப்புறோ போவே இல்ல
ஆமா